ஆ
ஹலோ கேக்குதா
ஆ சொல்லுங்க மேடம் கேக்குது
ஆ நல்லது நல்லது நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங் மேடம் நீங்க
ம் நல்லா இருக்கே தோழி சாப்ட்டாச்சா வேல எல்லா முடிஞ்ச்சா
ம் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி
என்ன சாப்ட்டீங்க நானா
எங்க வீட்ல ஆ
எங்க வீட்டுல தோச
சேரி சேரி எங்க வீட்லயு டிஃபன்தா மத்தியானத்துக்கு தக்காளி சாப்பாடு
சூப்பர்
ம் தக்காளி சாப்பாடு வச்சு முட்ட அவிச்சு அ பசங்களுக்கு குடுத்து வுட்டாச்சு நமக்கு ஏதாதது ஆம்லேட் பொரியல் அந்தமாரி ஏதாது பண்ணிக்க வேண்டியதா
ம் காலைல தோச ஊத்தி குடுத்தீங்ளா இட்லி
ம் ஆமா தோச
ஆ
தோச சட்னி அத இது பண்ணதுக் அப்புறோ மதியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு குடுத்து உட்டாச்சு நீங்க என்ன சமச்சிங்க
நானு தோச ஊத்தி சாப்ட்ட
சரி
மதியத்துக்கு அப்புறமாதா எதாவ் பண்ணுவே மதியோ எதாவ் பண்ணுவே
ஓ அப்டியா செர் சேரி ம் மத்தியானத்துக் எதாது சமச்சுக்குவீங்க
அ
சேர் சேர் சேர் சே ம் எப்பருந்து சமக்கிறீங்க
நானா நா சின்ன பிள்ளைல இருந்தே சமைக்கற ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே சமைச்ச
ஓ அப்பா இருந்தே பண்றீங்ளா சூ சூப்பர் சூப்பர் ம் அப்ப நீங்க ஒரு ரொம்ப பெரிய செஃபு
கடைசி வரைக்கு அதே டேஸ்ட்ல சமச்சிட்ரு
நா வந்து கல்யாணத்துக்கு அப்புறோ தா சமைக்க கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்ப ஏதோ சாப்படுற மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க சேரி அது வரைக்கு போது மோசமா இல்லாம ஆஹா அம்மா வீட்ல ஆமா அம்மா வீட்ல அம்மாதா சம் சமைச்சே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கு அம்மா தா சமைச்சாங்க கல்யாணத்துக்கப்றந்தா கொஞ்ச கொஞ்சமா செய்ய ஆரம்பச்சே அப்ப நா தனியா இருந்தே கல்யாணோ முடிச்சுட்டு வேற ஊர்ல இருந்த சோ அந்த டைம்ல நம்பளா கொஞ்சோ அம்மாட்ட கேட்டு கேட்டு செஞ்சு செஞ்சு இப்ப இப்ப எதாத் செய்யணுனா கூட ஃபோன பாத்து நானே செஞ்சுகற
தனி குடுத்துணமா
ஆ ஆ ஆமா தோழி
மாமியார் கூட இல்லயா
ஆ இல்ல அவுங்க வேற அவுங்க வேற ஊ வேற எடத்துல இருக்காங்க நா வேற எடத்துல இருக்கே சோ அதுனால நம்லே நம்ள கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணே தோழி இப்ப எதும் பண்ல ம் நீங்க ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா
இல்ல இல்லைங்
சேர் சேர் சேர் செரி
வீட்லதா இருக்கே வீட்லதா இருக்கே
ஆ அதனால என்னோட சமையல் வந்து இப்போதா கொஞ்ச நாளா தா கல்யாணத்துக்கு அப்புறோ தா அதுவு பசங்களுக்காக இப்போ இப்போ செய்யிறதுதா ஏதாவது அவுங்களுக்கு பிடிக்கும்னா அத தே செஞ்சு பாக்குறது அவுங்களுக்கு பிடிச்சத செஞ்சு குடு க்றது அந்தமாரித இப்பதா ஒன்னு ஒன்னா செஞ்சு
பசங்க என்ன கேப்பாங்க புடிச்ச மாதிரினா
ப்ரைட் ரைஸ் கேப்பாங்கெ அப்ரோ ஏதாது ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்டுவாய்ங்க பன்னீர் ஃப்ரை பண்ணி கொடுக்குறது மீள் மேக்கர் ஃப்ரை பண்ணி கொடுக்குறது அந்த மாரி ஃப்ரைட் ஐட்டம் சாப்டுவங்க அப்புறோ சபாத்திக்கி கிரேவி மாரி தொட் கிரேவி மாரி கேப்பாங்க அதேமாரிதா சிக்கனுக்கு நம்ம என்னென்னலா போடுவமோ அதா சிக்கனக்கு நம்ம என்னென்ன போடுவோ அதே மாதிரிதா அத அ அப்பிடிதா ம் அரிசி மாவு இதெல்லா போடுவோ இல்லியா அரிசி மாவு சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ் ட்டு கொஞ்சூண்டு ஆயிலு அந்த மாரி நம்ம சிக் சிக்கனுக்கு என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணுவோமோ அத அப்டியே இதுல போட்டு மேரினேட் பண்ணி அப்டியே பெரிச்சிறணு குட்டி குட்டி மீன் மேக்கர் வந்து நல்லா இருக்கு பெரிய மீன் மேக்கர்னா கொஞ்சோ கட் பண்ணி போடணு ஏன்னா இது உள்ள எறங்காதுல்ல மசாலா உள்ள எறங்கதுல அதனால வந்து அதுனா கட் பண்ணி போட்டு செய்யுனு சிறு குட்டி குட்டி மீன் மேக்கர் வந்து நம்ம அப்பிடியே பண்ணிறலா
ம்
நீங்க என்ன நல்லா சமப்பீங்க
நா நல்லான்னா இது லெமன் சாதோ பண்ணுவே அவ்ளோதா
ம் சூப்பர் ஆ இப்ப உள்ள எந்த பசங்க அத சாப்பிட்றாங்க ஆ செய்வே
ஆ ஆ பரவாயில்லயா இப்ப சமைக்க ஆரம்பிச்சு லெமன் சாதோ எங்க பையனுக்கு புடிக்கு எங்கள் பொண்ணுக்கு புடிக்காது மேக்சிமம் யாருக்கு புடிக்கிறதில்ல
அதா இப்ப உள்ள பசங்க யாரு அத சாப்பிட்றது இல்லல்ல
பிரியாணி தா விரும்புறாங்க லெமன் சாதத்த யார் விரும்புறா
கண்டிப்பா கண்டிப்பா எங்க லெமன் சா ம் ஏ வீட்ல எல்லா பசங்க ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க புளி சாப்பாடு லெமன் சாப்பாடுனா ஓடுவாங்க ஐய்யய்யோ எங்களுக்கு அது வேணவே வேணா அப்டின்னு தக்காளி சாப்பாடே ஏ சின்ன பையக்கு பிடிக்காது நாதா வேற வழி இல்லாம அப்பிடில்லா கெடையது டெய்லி எல்லா கொழம்பு வைக்க முடியாது ஒரு நாள் அண்ண அவ பெரியவனுக்கு பிடிக்கு சின்னவனுக்கு பிடிக்காது அ அப்டின்ற பட்சத்துத்தில் செரி அண்ணா சாப்பிட்றான்ல ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு இன்னொரு நாள் உனக்கு புடிச்சது வெச்சு தரே அப்டின் சொல்லி ஏமா த்தி சாப்பிட வைக்கிறது
ம்
மத்தபடி இப்பெல்லா பிள்ளை பிள்ளைங்க பிரியாணி ஃபிரைட் ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாரி தானே கேக்குறாங்க
ஆமா செரி நீங்க ஃபிரைட் ரைஸ் பண்ணும்போது சாஸ் எல்லா ஊத்துவீங்களா கடையில மாரியே ஃபிரைட் ரைஸ் பண்றீங்கல்ல சாஸ் வாங்கி வெச்சிருக்கீங்களா
ஆ ஆமா சோயா சாஸ்சு சோயா சாஸ்சு சில்லி சாஸூ டொமேட்டோ ஜாஸூ
மூனு வாங்கி வச்சிருக் கீங்க கடைல பண்ற டேஸ்ட்டு பண் ணிருவீங்களா இல்ல
அவங்க ரொ ரொம்ப சாப்பாடு வ அவுங்க வந்து வ பெ பெரியது இது தான பாஸ்மதி ரைஸ் போட்டு அர ப அரவேக்காடா தான சாப்பாடு இது பண்ணுவாங்க நா வந்து நா நம்ம சாப்பாட்டு அரிசியில தா செய்வே
ஓ ஓ
அதனால அதுல மாரி ரொம்ப உதிரி உதிரியா வராது உதிரி உதிரியா இருக்கு ஆனா ரொம்ப உதிரி உதிரி யா வராது
ஆ
அதுல இருக்க மாரி முழுசு முழுசா இருக்கிற மாரி இருக்காது சாப்பாடு இது வந்து கொஞ்சோ லைட்டா கொலஞ்சிருக் ஏனா நம்ம கெலர கெலர அது கொலையு இல்லையா அரிசி அதனால கொஞ்சோ கொலஞ்சிருக்கு
ஆ இதா அந்த டேஸ்ட்டு ஓரளவுக்கு ஈக்குவலா பண்ணிருவீங்க
ஆ ஓரளவுக்கா போது நல்லா இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு நமக்கு சுவையா இருக்கா அவ்ளதான ரொம்ப ஆராய்ச்சி எல்லா நமக்கு தேவ இல்லல பசங்க அத கொஞ்சோ சாப்டணு அப்டினு
இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு என்னென்ன போடுவீங்க கேப்சிகம்லா போடுவீங்ள
கேப்சிகம் ஆமா கேப்சிகம் போடுவே கேரட் போடுவே
ஆ முட்டகோசு
போடுவே அவ்ளதா முட்டகோஸ் பசங்க சாப்ட மாட்டாங்க அதனால முட்டக்கோஸ் போட மாட்டே
ஆ ஹா எக்கு போண்ணு
முட்ட மட்டுந்தா போட் ஆமா எக்கு
ஆ
சோ அத மட்டு போட்டு செய்ற மாரி இருக்கு
சிக்கன் கூட பொ பொறிச்சு அப்டியே வெட்டி வெட்டி போட்லால்ல சின்ன சின்னதா
ஆ பண்ணலா பட் பண்ணலா பட் ஆனா இதுவே ஓரளவுக்கு போது அது நம்ம தனியா இன்னொரு வேல இல்ல சோ அது நம்ம செஞ்சோன் வச்சுக்கோங்க அத மட்டு தா சாப்டுவாய்ங்க இங்க இத சாப்ட மாட்டாய்ங்க
ஆ
அதனால வந்து ரெண்டையு மிக்ஸ் பண்றது இல்ல அது தனியா சிக்கன் தனியா செஞ்சேன்னா தனியா செய்வே பிரியாணி வச்சி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை வச்சிருவே
ஆ
சோ இதுன்னும் போது வெறு எக்ரைஸ் மாறி குடுத்துர
சரி உங்ளுக்கு பிரியாணி யார் சொல்லி குடுத்தாங்க யூடியூப்ல பாத்து கத்துக்கிட்டீங்ளா இல்ல உங்க அம்மாவா மாமியாவா
பிரியாணி வந்து பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு சொல்லி் குடுத்தா அவுங்க வந்து பாய் வீட்டு ஸ்டைல் மாரி செய்வாங்க
சரி நீங்க இப்ப ஒரு கிலோ பண்ணுவீங்ளா மேக்சிமோ நீங்க ஒரு கிலோ போட்டு பண்ணுவீங்ளா
இல்ல அத விட கொஞ்ச கம்மியா தா பண்ணுவே ஒன்னு அர கிலோ பண்ணுவே இல்லன்னா முக்கா கிலோ பண்ணுவே ஆள்
இப்ப இப்ப அர கிலோ பண்றிங்கன் வச்சிக்கோங்க மேடோ நீங்க அதுக்கு தக்காளி வெங்காயோல்லா எவ்ளோ போடுவீங்க
நா வந்து எங்க எங்க எங்க எங்க நாலு பேத்துக்கு மட்டு செய்றே ஹஸ்பண்டு பசங்களுக்கு மட் டு செய்றேன்னா வந்து ஒரு ரெண்டு த ரெண்டு தக்காளி போடுவே ரெண்டு வெங்காயோ போடுவே வெங்காயத்தோட சைஸ பொறுத்து ரொம்ப பெருசா இருக்கு அப்புன்னா ரெண்டு வெங்காயோ போதோ இல்ல கொஞ்சோ சின்னதா இருக்கு நார்மல் சைஸ்ஸா இருக்குனா மூணு வெங்காயோ சோ அத மட்டு கட் பண்ணி போட்ற மாரி இருக் கு சிக்கன் வந்து நம்ம அளவுக்கு ஏத்த மாரி நம்ம அரிசி எவ்ளோ வைக்கிறோமோ முடிஞ்சா கால் கிலோ இல்லன்னா அர கிலோ அந்த மாதிரிதா போட்ற மாரி இருக்கு அந்த மாரிதா போட்டு இது பண்ற மாரி இருக்கு நா என்ன பண்ணுவேனா ஆமா
அது போட்டாதான கொஞ்சமாது உங்குளுக்கு அந்த சாறு எறங்கி கொஞ்சோ பிரியாணி அந்த டேஸ்ட் கெடைக்குல
அ
கண்டிப்பா அதுனால வந்து சும்மா சிம்பிளா செஞ்சிக்கிறது பசங்களுக்கு எதோ ஒரு நேரோ சிக்கன் வேணு சிக்கன் மட்டுந்தா இப்பத்திக்கு பண்ணுவே மட்டன்ல பண்ண பண்ணி பழக்கோ இல்ல ஏனா அதுன்னும் போது உங்குளுக்கு வந்து தனியா கறிய வேக வைக்கணு வேக வச்சி எடுத்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணனு அந்த இது கரெக்ட்டா இருக்கணுல வேகலன்னா கஷ்ட்டோ அதனால அது வந்து ட்ரை பண்றது இல்ல ஆனா ட்ரை பண்ணனு ஒரு நாள் அதுவு மட்டனு
ம் ம் நா பண்றது இல்லைங்க மேடம் நா பண்ண நா வந்து அதிகோ பண்ண மாட்டே கட்டாங்கன்னா கடைல வாங்கி குடுத்துருவே பிரியாணிய அ
வேலையு முடிஞ்சிரு ஆனா எல்லா ஒன்னாதா வருதுல கடைல ஒரு இது வாங்குறது இது வந்து அதுக்குரிய சிக்கன் வாங்குறது எண்ணயா இருக்கட்டு மத்த ஸ்பைசஸா இருக்கட்டு வெங்காயமா இருக்கட்டு தக்காளியா இருக்கட்டு இது எல்லாத்தையு சேத்து அந்த செய்றதுக்கு அத ஒரு பாக்ஸ் வாங்கி குடு தா வேல முடிச்சுரு
ம் ஆனா ரேட் அதிகமாருக்கு
பேயிட்றாங்கல்ல
இப்ப நம்ப வீட்ல செஞ்ச பிரியாணி செய்யறதுக்கு ஐநூ சொல்லுங்க
கண்டிப்பா ஒரு ஐநூற்வா ஆகுது அப்டின்ற பட்சத்துல அதுல வந்து நம்ம நாலு பேர் சாப்ட்ருலா ஆனா அங்க அப்டி கெடையாது ஒன்னு வாங்குனா ஒன்னு ஒன்னே ரெண்டே அவ்ளோ வரு
ஆ இப்பல்லா ஓரளவுக்கு கட கம்மியாவு குடுக்குறாங்க ஒவ்வொரு கடைல கம்மியா குடுக்குறாங்க ரேட்டு
இப்ப கடை நெறைய வந்துருச் சில முன்னாடி எல்லா ஃபேமஸா ஒன்னு ரெண்டு கடை தா இருக்கு அப்டின்ற பட்சத்துல அவுங்க அதிகமா வச்சு வித்தாங்க இப் இப்ப வந்து ஒரு கடயோட ஒரு கட பெட்ரா தான இருக்கு அப்டின்றதுனால வந்து ரேட்டு அவுங்களுக்கு ஏத்த மாரி குடுக்குறாங்க
ஆ
அதுனால
இப்ப மே சென்னைல லா பாருங்க பிரியாணி அம்பதுருவா எம்பதுருவா எழுவதுருவாய் கூட கெடைக்கிது நெறைய யூடியூப்ல எல்லா போட்றாங்க பாத்தீங்ளா அம்பது ருவா பிரியாணி அப்டினு சொல்லிட்டு அந்த மாரி அம்பதுருவாய்க்கு போட் ட்டா அது அது மாரி நம்ம வாங்கி சாப்டே போயிர்லா நம்ம செய்யறதோட அது நமக்கு கட்டுபடி ஆய்டும்
கண்டிப்பா கண்டிப்பா அவுங்க வந்து நெறைய குவான்டிட்டி செய்றதுனால அவுங்களுக்கு வந்து அது பெருசா தெரியாது மொத் த்தமா செய்றதுனால இதுவே நம்ம அம்பருவால செய்ய முடியுமா
ஆ ஆ
அதுனால வந்து கடைக்காரவங்களுக்கு அது மேபி நெறைய
இப்போ நீங்க நாலு பே சரி உங்க வீட்ல சேறீங்க இல்ல மேடம் இப்ப நீ நாலு பேருக்கு சேறீங்க இப்ப நாலு பிரியாணி வாங்குனா இரநூறு ரூவா முடிஞ்சுடுது அதே இரநூறு ரூவால நீங்க பண்ணுரூவீங்களா
பண்ண முடியாது பண்ண முடியாது ஆனா அம்பது ரூவா எல்லா எடத்துலயும் கிடைக்குன் சொல்ல முடியாதுல்ல
ஆம்
இப்போ ஒரு சில ஊர்ல ஒரு ஒரு ஒரு சிக்கன் பிரியாணி நூத்தம்பது ரூவானும் போது நாலு பேத்துக்குணும் போது இதா இருக்குல ஆ நாலு பேத்துக் அறநூறுவா ஆச்சுல
ஆமா
சோ அந்தம் இந்த மாரி வந்து நம்மளோட தேவைக்கு நமக்கு பக்கத்துல அந்த மாரி நமக்கு இதா இருக்கா ஃப்ரெண்ட்லியா யூசர் ஃப்ரண்ட்லியா இருக் கு அப்டின்ற பட்சத்துல நம்ம அத பண்ணிக்கலாம் இல்லன்ற பட்சத்துல நம்ம வீட் ல செஞ்சாதான் கொஞ்ச திருப்தியா சாப்ட முடியும் அதுன்னு மோது நீங்க அ கலந்துதான் சாப்புணும் எல்லாத்துக்கு வேணுன் இக்குவலா ஷேர் பண்ணி சாப்புணும் இதுனா நம்ம திருப்தியா சாப்பலாம் அதுதான் டிஃப்ரன்ஸ் ரெண்டுக்கும் கடேல வாங்குனா வேல ஈஸியா முடிஞ்சுடும் வீட்லனா கொஞ்ஜோ வேல அதிகமாருக்கும்
ஒ
ம்
இப்ப நெறைய பாக்றோம் இங்க பாருங்க சந்த எல்லா வந்து கறி போடுறாங்க சந்தைல வந்து கறி விக்கிறாங்கன்னு சொல்லி போடுறாங்கல்லீங்க சந்த கறின்னு சொல்லி அதுல்ல நூறு ரூபாவுக்கு நெறையா கறி வச் சாப்பாடு போடுறாங்க அத நமக்கு லாபம் தான் நெறைய கறி வச் சாப்பாடு போடுறாங்க அது அந்த மாரி
கண்டிப்பா கண்டிப்பா
ம்
கண்டிப்பா ஆனா எல்லா எடத்துலயுமே இது கெடைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல அது அந்த டைம்ல இருக்கணு அந்த டைம்ல நம்ம அந்த எடத்துல இருக்கணும் அந்த மாதிரி நறைய இருக்குல்ல எல்லா டைமு அது கெடைக்காதுல அந்த அது எந்த டைம் கெடைக்குதோ எந்த டைம்ல இருந்து எந்த டைம்ல கெடைக்குதோ அந்த டைம்ல நம்ம அங்க இருக்கணோல
ம்
அதனால அதெல்லாமே ஆனா வேற வழி இல்ல நம்ம கண்டிப்பா வெளில தா சாப்பணும் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்ல அப்டின்ற பட்சத்துல நம்ப வாங்கிதா ஆகணு
ம் நீங்க டூர்லா அதிகமா போவீங்களா மடோம் ஊர்யெங்யாது வெளிய
ஃபேமிலியா எப்பயாவது போறது உண்டு ஏதாது லீவ் கண்டினியூஸா ஏதாது லீவ் கடச் னா போறது உண்டு நாம இத பத்தி அடுத்த கால்ல பேசுவோமா நன்றி நன்றி
இன்ன